நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்குங்க அப்பற பசங்களா என்ன பண்ணிட்ருக்குறாங்க என்னங்க ஆ வீட்டு வேலைலா இப்டியே முடிஞ்சுட்ருக்குதுங்க இப்ப பசங்களா என்ன பண்ணிட்ருக்கிறாங்க ம் எல்லா ஊரு போயிருக்கிறாங்கங்க
செரி செரிங்க பொங்கல் பண்டிகையு வர போகுது
ஆமாங்க அப்பற எங்கெங்க பலகாரமெல்லா ரெடி பண்ணிட்டீங்ளா
அ பொங்கல் பண்டிகைக்கு இன்னு எப்பவும் வீடெல்லா க்ளீன் பண்ணிட்ருக்கங்க எல்லா ஒயிட் வா வாஷ் பண்ணனு எல்லா பண்ணி முடிச்சுட்டு பொங்கல் லீவுல தா பண்ணுவோங்க நாங்க
ஓ சேரி சேரிங்க நாங்களும் அப்டித்தானுங்க அப்பற இப்ப இருந்தே அப்பற ஆரம்மிச்சாதான பொங்கலுக்குல்ல எல்லா வேலையும் முடிக்க முடியுங்க எல்லா வீடெல்லா வெள்ளை அடிச்சுங்க அப்பற கதவு ஜன்னலெல்லா பெயிண்ட் அடிச்சு அப்பற எல்லா க்ளீன் பண்ணி எல்லா பண்ணி போட்டா அப்பறோ பொங்கல் அப்போ முறுக்கு சுட்றது ஆ முட்டாயி காச்சறது எல்லா செரியா இருக்கு குங்க பொங்கல் வரைக்குமே செரியா இருக்கு
ஆமாங்க பொங்கல் நாலு நாளு ஒரே திருவிழாவா தா இருக்குங்க ரிலேஷன்ஸ் எல்லா வருவாங்க மாட்டு பொங் கலுக்கு நல்லா கொண்டாடுவோ எ ஞாவகம் இருக்குங்ளா நம்ம இப்போ கொண்டாடுறத விட நம்ம சின்ன வயசா இருக்கும் போது பொ பொங்கல் ரொம்ப நல்லா கொண்டாடுவோமுலங்க
ஆமாங்க ஆமாங்க அது ஊருக்கு போறதுக்கே அ எப்படா லீவ் விடுவாங்க அ அதாவ்து பொங்கல் பண்டிகைக்கு எப்படா போவோ அப்டிங்கறது ஒரு வார லீவ் வேற வருதுங்ளா போயிட்டு அப்டியே சந்தோஷமா இருக்கு எல்லா மாட்டுகள குளிப்பாட்டி மாட்டு பொங்கலு பண்றது பொங்கல் வெக்கிறது எல்லா அந்த அடுப்பு கூட்டி அந்த அடுப்புக்கு நீயி நானுனு சண்ட போட்டு பொங்க வைக்கிறது எ எல்லாமே நல்லா இருக்குங்க அது நாங்க அக்கா தங்கச்சிகள்லா நெறைய பேர் இப்ப எல்லாரு போயிரு வோ போய் அங்க பொங்கல் வச்சு அத்தன வேத்துக்குமா ஒரு அடுப்பு வச்சு குடுக்கும் எம்ச்சி எல்லாரு வெப்போ ஆளுக்கு ஒரு பொங்கலா அந்த சாமிக்கு இந்த சாமிக்கின்னு சொல்லி ஒவ்வொரு பொங்கலா வெச்சு குடுப்பா அம்மா அதெல்லா‌ ஒரு கால ரொம்ப நல்லா இருக்குங் பா ஆ நெனச்சு பாக்குறதுக்கே
ஆமாங்க நாலு நாள் இப்ப பொங்கல் பண்டிகைய கொண்டாடுவோங்க ஃபஸ்ட்டு நாள் போகி பண்டிகை அப்போ ரெண்டாவ்து தைப் பொங்கல் மூணாவ்து மாட்டுப்பொங்கல் ம் நாலாவ்து காணும் பொங்கல் ஜனவரி மாச வருங்க அ எப்பவுமே வருச தொடக்கத்துல வந்துரு தை முதல் நாளு பொங்கலு அப்றோ அந்த போகி பண்டிகை அன்னைக்கி நம்ம வந்து எல்லா பழைய பொருளெல்லா எல்லா வீடெல்லா சுத் ஃபுல்லா க்ளீன் பண்ணி பழைய பொருள்லா எடுத்துட்டு புது பொருள் வாங்கி வக்கிறது வீடே புதுசா மாறிரு வருசத்துக்கு ஒரு டைம்மு பூரா ஒயிட் வாஷ் பண்ணி எல்லா பளிச்சுனு ஆயிருங்க எல்லாமே குப்பையெல்லா க்ளீன் பண்ணி போகி பண்டிகை அன்னைக்கு தேவையில்லாத பொருளு ஃபஸ்டெல்லா தீயில போட்டு எரிப்பாங்க இப்பலா பொல்யூஷன் வரனால எதுவு பண்றதில்லைங்க ரெண்டாவ்து நாள் வந்து பொங்கல் தை பொங்கல் வந்து சூரியனுக்கு நன்றி சொ சொல்றது தானுங்க நம்ம வீட்ல எங்க தோட்டத்துல வெளையற நெல்லு வச்சிருக்கங்க நெல்லு அந்த அ புது அரிசி எடுத்து பொங்கப்பான புது பொங்கப்பான வாங்கி அதுல பொங்கல் பாலு அரிசி இதெல்லா சேத்து பொங்கல் வச்சுங்க அப்றோ அ காய்கறி தேங்கா என்னென்ன தோட்டத்துல வெளையுதோ அத எல்லாத்தையு வெச்சுங்க சூரியனுக்கு வச்சு சூரிய பொங்கல் கொண்டாடுவங்க அப்றோ கரும்பு மஞ்சளு இதெல்லா வெச்சு கொண்டாடுவோ மூணாவ்து நாள் வந்து மாட்டு பொங்கல் மாடு நாங்க தோட்ட இருக்கு கு ஆனா மாடு இல்லீங்க எங்களுக்கு நீங்க மாடு வச்சிருப்பீங்கு நினைக்கிறே மாட்டு பொங்கல் பத்தி கொஞ்ச சொல்லுங்க நீங்க
மாட்டு பொங்கல்ருந்ததுன்னா மாட்டு பொங்கலாருந்தன்னைக்கு மாட்டுக்கெல்லா குளிப்பாட்டீங்க கொம்புகளு கல்ல பெயிண்டு அடிச்சு அந்த அன்னைக்கு ஒண்ணுமே பண்ணமாட்டாங்கங்க மாட்டுகளயெல்லா அடி க்கிறதா எது பண்ணமாட்டாங்க எல்லா புடிச்சு கட்டி வச்சாங்கன்னா பொழுதோட மாட்டு பொங்கல் வைக்கிறப்போ அ அதுக்குனு தெப்பகொளோ தனியா கட்டி விட்டுங்க எல்லாத்துக்கு அப்போமோ தெனனுமோ சாமிக்கெல்லா பொங்கல் வச்சு எல்லா அ படப்பு போட்டு எல்லா பண்ணீங்க அப்பறோ மாட்ட வந்து தெப்ப கொளத்துக்குள்ள ள இது அடிச்சு உள்ள எறக்குவாங்கங்க உள்ளறக்கையில அப்யென்ன பண்ணுவாங்க அப்ச்சி ஓட்டமல்லா காசு எல்லா போடுவாங்க எல்லா நீயி நானு போட்டி போட்டு இந்த குட்டிஸ்குகெல்லா வந்து எடுக்கறது அதெல்லா பாக்குறக் பாத்தோம்னா அவ்ளவு சந்தோஷமாருக்குங்க அப்புறோ பழம் கரும்பு இதெல்லா போட்டு வெட்டி வெட்டி சின்னுசிறுசா வச்சிருப்பாருங்க யெல்லா சிறு சிறுசா வெட்டி வச்சு அதயேல்லா தூக்கி தூக்கி எல்லாத்துக்கு சூறை விடுவாங்கங்க சூறை விட்றது பிடிக்கிறது கையில குடுத்தா வாங்க மாட்டோம்னு நீங்க சூறை விடுங்க அப்பதா வாங்குவோ அப்டின்னு சொல்லிட்டு யெல்லா வீசி வீசி புடிச்சு புடிச்சு எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டுட்டு ஆள் ஆளுக்கு எல்லா புடிங் போ போ ம் புடிச்சு புடிச்சு சாப்புடுவோ அது வந்து அவ்வளவு நல்லாருக்குங்க அப்புற அஞ்சு பொங்கல வச்சு அதுக்கு தனியா சாம்பாரல்லா வச்சு அந்த ஒரு வாரம்னா ஒரு வாரோ தினோ பொங்கலாட்டவிதுருக் உம் மா
ஓ செரி செரிங்க நாங்க வந்து மாடு எங்களுக்குயில்லிங்க தோட்டோ மட்டுதாருக்கு மாடு நாங்க வளத்தல ஏன்னா தோட்டத்துவேலயு செய்ய முடியாதுனு மாடலயெதுயில்லங்க சின்ன வயசுல நானு மாட்டு பொங்கல் பாட்டி வீட்டுக்கலா போயிருக்கே ஆனாயெங்க வீட்டுல மாடுயில்லாத சரி உங்க வீட்ல இப்போம் மாட்டு பொங்கல் கொண்டாடுறீங்களே அதனால தா கே கேட்டங்க அப்றோ இந்த தெப்ப குளோ கட்டுறதுன்னயென்னீங்க இந்த சா மாட்டோட சா சானி எருவுலதானங்கயெல்லா பண்ணுவாங்க
அது தெப்பகுளம்னாயெது சாணிருக்குதுல்லைங்க சாணி மாட்டு சாணத்தயெடுத்து சுத்தி வேறம் போட்டு ஒரு சதுர வடிவுல போடுவாங்கங்க சதுர வடிவுல போட்டு சுத்தி வர ம்மா சின்ருசா வீடு மாரி பண்ணீங் னிய அதுக்கு ஒரு வாசப்படியாட்டோ வச்சு அதுக்குள்ள தண்ணியில்லா ஊத்திங்க அதுல வந்து க கன்னி மாரு வைப்பாங்கங்க அந்த கன்னிமாறுசாமியெல்லா வச்சு அதுக்கு தனிய சந்தனமு குங்கும்மல்லா வச்சுங்க அ அதுக்குன்னு அது என்னென்னவோ பூவு இந்த வாழ மரோ ரா மஞ்சகட்ட எல்லா கொண்டாந்து வச்சுங்க அதுக்குள்ளதா காசு து என்னனவோ போடுவாங்க அத போட்டு அப்புற தா வந்து கடசியில மாட்ட உள் இறக்கிவுட்டு அது உடச்சுட்டு போவுங்க அந்த தெப்ப குளத்த அதுக்கு பேருதானுங்க தெப்பகுளம் உடச்சு உள்ள போறது ம் பங்கா அது அவ்வளவு நல்லாருக்கு அது மாடுவுல்லபோவே மாட்டேங்க பின்னாடி ஒரு வட்டலையுமைக்கு ம்மா யெடுத்து வச்சு தட்டுனம்னா அப்டியே கு போ குதிச்சுட்டு போவுங்க அதை பாக்றதுக் பாத்தா ஆளுக்கு ஒரு வட்டலும்மு மைகதிவச்சுட்டு சுத்துவோ அப்படியில்லருக்கு க்கு அவ்ளோ நல்லாருக்குங்க பாக்குறதுக்கு
ஓ செரி செரிங்க நாங்க சூரியம் பொங்கல் மட்டுந்தாங்க அதுக்கு சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்கு மலா வர்றதுக் க்கு வேண்டி நம்ம வெளையிற பொருளல்லா பஸ்டு பஸ்டு வருச தொடக்கத்தில வெளயிற பொருள வச்சு சூரியனுக்கு பட ச்சுட்டு அப்புறந்தா அறுவட பண்ணுவாங்க அது சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்காக அடுத்த நாள் வந்து மாடுகளுக்கு நன்றி சொல்றதுக்காக மாட்டு பொங்கல் அப்டிதானுங்க
ஆமாங்க ஆமாங்க
ஏன்னா மாடுயில்லைன்னா உழவு நம்ம செய்ய முடியாது அதனால நம்ம விவசாய உலக நம்ம முதுகெலும்பே விவசாயதானாச்சுங்க விவசயோ செஞ்சாட்ட எல்லாமே நல்லாருக்கு அதுக்குது மழ வரணு அதுக்காக சூரியனுக்கு நன்றி. விவசாயஞரு உதவியாக்கிறது எருது மாடு இதுகளாங்க அதுக்கு நன்றி சொல்றது மூனாவது காணும் பொங்கல் வந்து நம்ப எல்லா எல்லா உறவினர்கள்லா ஒன்னா சேந்து ஒரு பூ பூ பறிக்கிறர்க் கோயிலுக்கு பூங்காக்கு அந்த மாரி சொந்தக்காரங்கள பாத்துக்கறது ஆ பலகாரோலா கொண்டு போய் குடுத்து ஒவ்வொருத்தருகூடலு பரிமாறிட்டு சந்தோஷமா இருக்குற நாள் காணும் பொங்கல் அப்டிதா நீங்க
அ இங்க வந்துங்க மொதலன்னைக்கு தை ஒன்னாந் தேதி பொங்கல் வச்சி கும்ட்டோம் னா அந்த அன்னைக்கு சலயிருதாடும்பாங்க அதாவது அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொறக்கர க கண்ணுகுட்டி வந்து காலக்கண்ணா இருந்ததுனா அது சலகிறதுன் சொல்லி அது சாமிகின் வுட்ட மாரி வுட்ருவாங்க அது என்ன பண்ணுவாங்க சலகிறதாட்டோ போடுவாங்க எல்லா ரெண்டு பக்கோ குச்சி வச்சி கால்ல சலங்கையெல்லா கட் டிட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே மாடு ஊர் பூரா சுத்திங்க எல்லா வந்து போட்டு கடைசி ல ஒவ்வொரு வீடா போய் போயி எல்லா பக்கம்மு அவுங்க தேங்கா பழமெல்லா வைச்சி அந்த மாட்ட வந்து அந்த அன்னைக்கு தெய்வமா கும்புடுவாங்க ஒன்னா தேதி பொங்கல் அன்னைக்கு அதெல்லா கும்புட்ருவாங்க அப்றோ கொண்ட் போய் கட்டி வுட்டாங்னா மறுஸ் நாள்து வைச்சி மாட்பொங்கல் கும்புடுவாங்கக அவ்ளோ நல்லாருக்குங்க ஆனா
ஆமாங்க நீங்க சொன்னாபடி இப்பதா எனக் ஞாபம்வருது ம் பொங்கல்னாலே முக்கியமான ஜல்லிக்கட் டுதல்க அதையே மறந்துட்டோ அது எவ்ளோ தமிழர்களுக்கே ஒரு பெரிய இதுதானேங்க அங்கீகாரதானேங்க மா ஜல்லிக்கட்னாலே அ மதுர மதுரைல ஜல்லிக்கட்டு அது ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ப பாரம்பரியமே அதுதா அதுக்கு ஜல்லிக்கட்டு பொய்ருக்கீங்களா நீங்க
ஜல்லிக்கட்டுக்கெல்லா நா போனதில்லேங்க எனக் கூட்டம்னா கொஞ்சோ இதா இருக்குங் அதனால கூட்டத்து ல நான் போ மாட்டேங் ஜல்லிக்கட்டு டி வில பாக்கறதோட செரிங்க நேர்லேலா ஜல்லிக்கட்டுக் போனதில்லேங்க இங்க ஊர்லயா இருந்தா சலயிரத் தாடுவாங்க ஒயிலாட்டமாடுவாங்க இதெல்லாமே நா பாப்போம்ங்க ஜல்லிக்கட்டுக்கெல்லா போனதில்லைங் நீங் பொய்ருக்கிறீங்ளா
நானு போனதில்லைங்க ஆனா கேள்விப்பட்ருக்கே அங்கெல்லா வந்து ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கு ஒரு அ ஒரு காலமாடு ஜல்லிக்கட்டுக்காக வளப்பாங்களாமாங்க அது வளத்தாதா அவுங்களுக்கு கௌரவோ ஓ அதாவது வீட்ல ஒரு கொழந்த மாரி அத வளத்து வாங்கலாமா சின்ன கொழந்த பெரீய காலமாடா இருந்தாலு கொழந்தையு கூட புடிச்சிருங்களாமா அவங்க வீட்ல இக்கறவங்க அப்டி நல்லா பழகுங்களாமா அதுக்கு நெறையா செலவு பண்ணி நல்லா பாத்துக்கிட்டு அது ஜெயிக்றாங்களோ இல்லியோ எல்லாரு ஜல்லிக் கட்டுக்கு ஒவ்வொரு மாடு வளத்தி அது ஜல்லிக்கட்டுக் போகுங்ளாமா அத்தா அவுங்ளுக் பெருமைங்ளாமா நா ஒன்னு போகனு நெனைக்கிறே இங்க ஒரு டைம் எங்க ஊர் சைடு ஒரு டைம் நடந்துச்சுங்க அத பாத்தே ஆனா அங்க மதுர சைடெல்லா போய் பாக்லீங்க எங்க ஊர்ல நடந்தத தா ஒரு டைம் போய் பாத்ருக்கேங்க
செரிங் இங்க நா ஜல்லிக்கட்டுக்கெல்லா போனதில்லைங் தெரிஞ்சவங்கெல்லா மதுரைல அங்க இங்கியெல்லா இருக் குறாங்க இருந்தாலு நம்முளுக் அதெல்லா தெரியாதுங்க ஜல்லிக்கட்டு டி வில பாக்றதோட சேரிங் நாம் அதுக்கெல்லா கூட்டிட் போறதுக்கெல்லா இங்கிருந் அவ்ளோ தூரோ முடியாதுங்க அதனால வீட்லே இருந்துட்டு டி வில ஜல்லிக்கட்டு பாப்பா அப்டி இல்லேனா சலயேறது பாப்பா அப்றோ நம்முளுக் எ ங்கிங் மறுசு நாள் மாட்டு பொங்கலுக்கெல்லா செரியா இருக்குங் இங்க வேல செய்யறதுக்கே மாடு எல்லா குளிப்பாட்டவு பெயிண்ட் அடிக்க எல்லா அது இதும் பண்ணுவாங்க அப்றோ இந்த பொடியனங்கள சமாளிக்கிறக்குங் செரியா இருக் கெல்லா லீவ்ல பூரா ஒரம்பரையு வந்துரும்களாச் சே வுட்டு புட்டு எங்கேயு போகவு முடியாதுங்க
ஆமாமாங் பொங்கல் பண்டிகைனாலே ஒரே சந்தோஷோதா அது ஃபர்ஸ்ட் நாள் எல்லாரு ஃபர்ஸ்ட் நாளும் போகிப் பண்டிகை எப்பவும் ரொம்ப விசேஷமா இருக்கு அ கோயிலியெல்லாலு விசேஷமா இருக்கு கும்மி ஆட்டோ ஆடுவாங்க வள்ளி கும்மி அந்த மாரி எல்லா ஆடுவாங்க இங்க நம்ப கலை நிகழ்ச்சிகளா நெறையா நடத்துவாங்க அப்றோ எல்லார் வீட்டு மாட்டு பொங்கலுக்கு எல்லார் பக்கத்துல இக்கறவங்களா எங்க வீட்டுக் வாங்க அப்டின்லா அழைப்பாங்க ஓவ்வொரு வீட்டுக் போ போவோ போனா எல்லா ஒத்துமியா சந்தோஷமா எல்லா ஒத்துமியா கொண் வர்ற பண்டிகேதா பொங்கல் பண்டிகே
ஆமாங்க சேரிங் நீங்குளு வாங்க இந்த வாட்டி பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு
ஆ வரேங்க சேரிங்க நா வரேங்க எனக்கு கொஞ்ச வேலை இருக்குங்க
சேரிங் ஆ சேரிங்